ஹலோ சிஸ்டர் குடாப் வணக்கோ சிஸ்டர் நல்லாருக்
ஆ நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்
நல்லா இருக்கே சிஸ்டர்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ நா இப்போ கரெட்டா வீட்ல தாங்க சிஸ்டர் இருக்கே
ஓகே ஓகேங் ஹவுஸ் ஒய்ஃப்ங்ளா
ஆ ஹவுஸ் ஒய்ஃப்
ஏ ஆமாங்க நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஓகே
ஓகேங்க
லன்ச் ஆயிடுச்சுங்க
ஆ லன்ச் ஆயிடுச்சிங்க
ஆ ஓகே இந்தோ ஆயிடுச்சு நா எம் சி கம்ப்ளீட் பண்ணிற்கே
ஓகேங்க
ம் சோ எம் சி ஏ கம்ப்ளீட் பண்ட்டு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்ருந்தே சோ கரண்ட்டா ஆஃப்டர் மேரேஜ் வீட்ல இருக்கே
ஓகே ஓகேங்க நானு பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாங்க படிச்சே
ஓகே
நானு மே அ டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணே மேரேஜ்க் கப்ரோ இப் இப்போ ஒர்க் பண்றதில்லைங்க
ஓகே செரி செரி என்ன ப்ராசெஸ்ல டொமைன் என்ன மாரி ஒர்க் பண்ணிட்ருந்தீங்க
இல்லயா அது வந்து நானு ஐ டி அ ரிலேட்டடா இல்லைங்க
ஆ ஓகே
ஆ சம்திங் இந்த டைல்ஸ் கம்பனி இருக் கு இல்லைங்க அங்க வந்து சம் ஆ சிஸ்டம் ஆப்ரேட்டிரா அந்த மாரி ஒர்க் பண்ணிட்ருந்தே
ஓகே ஓகே சிஸ்டர் நல்லது உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் தெரிஞ்சிருக்கு இன்னொன்னு நெறைய விஷ்யோ கத்திருப்பீங்க நெறைய அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடான ஆப்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க சாப்ட்வேர்ஸ்
ஆமா ஆமா இப் நா சொல்றது வந்து நா இப் இப்ப முடிக்கலைங்க நா சொல்றது ஒரு டென் இயர்ஸ் பேக் சொல்றேங்க
ஓகே ஓகே ஓகே ஓ அப்ப இன்னு கொஞ்ச ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருந்திருக்குங்குறீங்க ஓகே ஆ ஆ ஆமா அப்போ சாஃப்ட்வேர்ஸ்லா கம்மி தா அப்போ பை பில் வந்து கைல தான போட்டு குடுத்துட்ருந்தாங்க
ஆமா ஆமாங்க
கே ஓகே சிஸ்
உ உங்களுக்கு ஐ டி கம்பனி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா
ஈன்னா எந்து பேங்கிங்கு ம் சோ பேங்கிங் அந்த ப்ராசஸ்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ என்னது என்ன ப்ராசஸ்னா லைக் இது லோன் அப்ரூவல் குடுப்பாங்க இல்லைங்களா இ ப நம்ப நம்ப இ இ நம்ப இன்டியாவ்ல அ லோன் ஏதுனா வேணு அதுவு நம்ப தமிழ்நாட்ல லோன் ஏதுனா வேணுன்னா புரோக்கர்ஸ் யாராவது நம்ம ஏஜென்ஸ்ச ரெடி பண்ணோம்னா அவங்க கொஞ்சொ அமௌண்ட் வாங்கிட்டு கொஞ்சொ அட்ஜஸ்மெண்ட்ல பண்ணி குடுப்பாங்க இல்லிங்களா
ஓ ஓகேங்ன ஹலோ ஹலோ ஹலோ
ஆ கேக்குது கேக்குதுங்க சிஸ்டர்
ஆ சொல்லுங்க நடுவுல எதோ கேக்கலைங்க நீங்க பேசுனது
ஓகே சோ அங்க லீகலா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க இங்க இருக்குற மாரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல எதுவு பண்ண முடியாது அங்க அவங்களுக்கு நம்ப லோன் குடுக்குறோன்னா அவங்க பேமெண்ட் பே ஸ்லிப்ல இருந்து டில் அவங்களுக்கு எதாது அசஸ்ட்ஸ் இ ருக்கா ரீபே பண்லன்னா கூட அது ரிட்டர்ன் அந்த அஸ் ஸட்ஸ வந்து இந்த ஏலத்துக்கு விடுவாங்க இல்லைங்களா ஆ அந்த மாரி ஏலத் துல விட்டு கூட பேங்க்குக்காரங்க தன்னோட அமௌண்ட நம்ப எடுத்துக்க முடியுங்கிற ஒரு ஹோப்பக்ஷ இருந்தா மட்டுந் தா லோன் அப்ரூவல் குடுப்பாங்க
ஓ சேரிங்க செரிங்க
ட்ருக்குணு இல்லனா பே ஸ்லிப் நல்ல ஏர்ன் பண்றவங்களா இருக்கணு
ஓ சேரி செரிங்க யிப்ப எம் சி ஏ முடிச்சுட்டு கூட நம்ம பேங்கிங் உள்ள என்டர் பண்லாங்களா போலா நீங்க எது மூலமா என்ட்ரு பண்ணீங்க
ம் நா ஃபர்ஸ்ட்டு போனது கெபஸ் இன்டர்வியூல போனே சோ அதுல டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னு சொல்ட்டு மணிய வந்து ஒரு அக்கௌண்ட்லருந்து ஒரு அக்கவுண்ட் யெப்டி ட்ரன்ஸ்பர் பண்றதுங்காற மாரி இந்த பாண்டு் நம்பளே இப்ப நெறைய பாண்ட்லா போடுவோல எல் ஐ சி பாண்
ஆமா ஆமாங்க
சோ அந்த மாரி இதுல ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தே
செரிங்க செரிங்க
அப்புறமா வந்துட்டு இது வந்து மார்ட்கேஜுன் சொல்லுவாங்க மார்ட் கேஜுனா ஃபுல் லோன் ப்ராசஸு
ஓ சேரிங்க சேரிங்க
ம் ம்
அவங்களே ட்ரைனிங்லா குடுப்
குடாத்துருவாங்க அவங்களே ட்ரைய்னிங் குடுத்துருவாங்க ஏ நீங்க உ எவு எவ்ளோதா நம்ம நல்லா படிச்சிருந்தாலு செரி அந்த வேலைக்கு ஏத்தபடிப்பு நம்ப படிச்சிருக்கமாட்டோ இல்லீங்களா அதனால ஒரு ஒன் வீக்காவது நம்மள உக்கார வச்சு ஒண்ணொன்னா சொல்லி குடுத்துருவாங்க
ஓ சேரி செரிங்க அந்த ட்ரெய்னிங் பீரியடுக் கு எதுவு உங்ளுக்கு அஹ் அது மாரி தருவாங்ளா பே பேமெண்ட் மாரி
பேமெண்ட் குடுப்பாங்க சேல்ரி குடுப்பாங்க நம்மள ரெக்ரூட் பண்ணி உள்ளயெடுத்துட்டு போன நாள்லருந்து து நா ஆல்மோஸ்ட் ட்ரைனிங் மட்டு த்ரீ மந்தஸ் அட்டன் பண்னே என்னோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரி பெரிய ப்ராசஸ் நா ஜெஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா சொன்னே
ஓகே
ட்ரைனிங் மட்டு த்ரீ மந்த்ஸ்னா அப்ப எவ்ளோ லேன் பண்றதாருக் கு பாருங்க ம் ஒருத்தங்களோட டேட்டாவ ஏ டூ இசட்டுங்கிற மாரி அவங்க பொறந்த நாள்லருந்து அவங்க அவங்க எந்த எடத்துல வீட்லருக்காங்க அந்த வீட்ல எத்தன வருஷமாருக்காங்க என்ன எத்தன கம்பெனில வேல செஞ்சிருக்காங்க அ அதுக்கப்றோ அவங்களுக்கு பேமிலி பேக்ரவுண்ட் என்ன மேரிடா அன்மேரிடா மேரிடா இருந்தா அஸ்பவுஸோட சேந்து லோன் எடுக்ற தரா அன்மேரிடா இருந்தா சிப்லிங்ஸ்சோட சேந்து லோன் எடுக்றாரா இல்ல பாட்னர்ஷிப் ல்ல வந்துட்டு ஏதாவது ஓக் ரிலேட்டடா அவங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டாட் பண்ண லோன் எடுக்காங்களா அப்டிங் எல்லா டீடெயில்சுமே பாக்கணு மேரிடா இருந்து ஒரு வேள ரெண்டு பேரு பிரிஞ்சிருக்காங்க டிவோஸ இருக் அப்டினா அ சைல்டு சப்போட் அமௌண்ட் அவளுக்கு கொழந்த இருந்தா சைல்டுக்கு எவ்ளோ மாசம் மாசம் அமௌண்ட் குடுக் குடுக்குறாங்க அலுமினி சப்போட்னா அந்த லேடிக்கு எவ்ளோ நாளைக்கி அவங்க பணம் குடுக்குறாங்க இது எ எல்லா கஷ்டத்தையு போக அவுங்க நம்ம பேங்க்குக்கு ரிட்டன் பே பண்ண முடியிற அளவுக் கு அமௌண்ட் வச்சிருக்காங்களாங்கற எல்லாமே செக் பண்ணு ஜெஸ்ட் நா உங்ளுக்கு ஆஹ் எவ்ளோ சொல்லிருக்கனா ஒரு டென் பர்சன்ட் ப்ராசஸ் தா இப்போதைக்கு சொல்லியி
ஓகே ஓகேங்க இப்போ நீங்க வந்துட்டு மேரிடு தானுங்களா
நா மேரிடு
ச்சு இருக்காங்களா
இல்ல இப்போதைக்கு இல்ல
ஓ சேரி சேரிங்க ஓகேங்க இப்போ நீங்க ஏன் மேரேஜ் அப்றோ கிட்சு இல்லங்கறாங்க இங்கிறீங்க சோ நீங்க வந்து ஏ ஒர்க் கண்டினியூ
கிட்ஸ் வேணுங்கிறதுக்காக மீன் ஜாப் வந்து ஒரு சில டைம் நைட் ஷிப்டும் போடுவாங்க அதனால போயிட்டு நம்ளு ஹெல்த் த்து இஷூ வந்ததுனால டாக்டரோட சஜெஷ் உங்களுக்கு இது கன் ஐ மீன் இதுதா பஸ்ட் பிரியாரிட்டிங்கும் போது நீங்க ஜாப் வந்து விட் றுங்கன்னு சொல்டாங்க
ஓ சேரிஸ்
ஆஹ் அதனால ஜாப் போல
ஓகேங்க ஓகே
ம் உங்களுக்கு எப்டி போது டே டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க
டே டைம்ல வந்து நானு இந்த பாட்கேஸ்ட் மாரி கேப்பங்க
ஓகே
பாட்கேஸ்டு கேப்பே அப்றோ நமக்கு வீட்டு வேலையே கரெக்ட் டா இருக்குங்க ஆமா அந்த தம்பி பைய ஸ்கூலுக்கு போயிருக்கா இல்லைங்களா அவ வரதுக்குள்ள எல்லாமே முடிச்சிருணுங்க முடிச்சுட்டு அவ வந்த உடனே அவன் கூட உக்காந்துட் டு ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்குறது அவங்க கூடயே தா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு
ஓகே ஆமா ஏன்னா குட்டிஸ் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா கூட எங்கனா போய் இடிச்சுக்கிறாங்க விழுந்துறாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துறாங்க
இப்ப பையன் செவன்த் படிச்சட்டு இருக்கான் இ இருந்தாலும் ஹோம் ஒர்க்கெல்லாம் நாம கிட் கிட்ட உக்காந்துட்டு சொல்லி் குடுத்தாதான் அவன் பண்ணுவான்
ஓகே ஆனா பரவாயில்ல நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ இப்போ தம்பிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அமீன் அவன நிறைய லன் பண்ணிக்குவான் லன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஏஜுக்கு மேல செல்பா அவர் வந்து அவர் டக்டிவா வச்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்குவாரு
கண்டிப்பாக்கா கண்டிப்பா
ச நல்ல விஷயம்
ஓகேங்க ஓ
வேற எதுலாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க சிஸ்டர் லைக் ஹாபிஸ் ஏதாவது
ஹாபீஸ் ஆஹ் இருக்க ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங் பண்ணுவேன் இப்ப ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸ்டிச்சிங் பண்ணி கூட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் க்கும் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது திருப்பி நானு இது பண்ணலான் இருக்கேன்
ஆஹ் ஆஹ்
நா ஒரு ஒன் மந்த்த் தான்ங்க கிளாஸ் போனே சோ நாம டியூப் வீடியோஸ் வச்சுதான் நாம இது பண்ணிட்டு இருக்குறது இப்போ
ஓகே
உங்களுக்கு தெரியுங்களா
ஆஹ் எனக்கு வந்துட்டு நா எதுவுமே ப்ரொபஷனலா கத்துக்கல பட் பை லேர்ன்ல வந்துட்டு நா கத்துக்கிட்டது என்னன்னா ஆரி ஒர்க் பண்ணுவே யூடியூப் பாத்து நிறைய இடத்துல பே பண்ணேன் பட் ப்ராப்பரா சொல்லி தர்ற மாரி கட வீடியோ மாதிரி சென்ட் பண்ணிருவாங்க ஸோ அதுலயுமே அதுக் அதுக்கு பதிலா நம்ம யூடியூப் போனாவே எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நல்லா சொல்லி குடுக்குறவங்க இருக்காங்கன்ட்டு அதுல நான் நிறைய லேர்ன் பண்ணிக்குவோம் மெஹந்தி போடுவேன் ப்ரூச் ஒர்க் பண்ணுவேன் இந்த ப்ரூச்சஸ் இது மாதிரி இந்த அப்பா அம்மா டேக்கு அப்புறம் அந்த பேங்கிள் செரிமனி அப்ப அந்த குட்டி குட்டி இதெல்லாம் டேக்குமாரில்லாம் பண்றாங்கல்ல இப்ப ஆஹ் ஸோ அந்த மாதிரி பண்ணுவே அப்புறம் ஸ்டிச்சிங்குமே நா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ல ஸ்டிச்சிங் நடத்தினாங்க இன்னு ஒரு கான்வென்ட் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல இந்த ஸ்டிச்சிங் கிளாஸ் நடத்துனாங்க ஆஹ் அங்க போன சிஸ்டர் போயிட்டு ஒரு ஒன் மந்த் லேர்ன் பண்ணே அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்காருக்கு டிரான்ஸ்பர் கிடை ச்சிச்சுன்ட்டு வேற ஊருக் கிளம்பிட்டோம்
ஓ ஓகேங்க ஓகே
ம் பண்ணிக்கிட்டது அப்பத்த அந்த மேம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு சொல்லி குடுங்க ஏன்னா அவுங்க வந்து வந்து சிஸ்டர்ஸ் வந்து ப்ரொசீஜரா தான் போணும்னாங்க சிஸ்டர்ஸ் அவாயிலபிளா இல் இல்லாத டைம் இந்த மேம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா டைம் கொடுத்து சுடியும் ப்ளவுஸும் தைக்கி கத்து கொடுத்துட்டாங்க
ஓ சேரிங்க சேரிங்க நீங்க வீட்டுலயே வந்துட்டு நீங்க மெஷின் வச்சிரு இருக்கீங்களா
மிஷின் இல்ல சிஸ்டர்
மிஷின் இருந்துச்சிங்கன்னா நீங்க வீட் அஹ் வீட்டுலேயே கூட நீங்க தச்சு குடுக்கலாம்ல
ஆஹ் தச்சு கொடுக்கலாம் பட் நா ப்ரொசீஜர மறந்துட்டேன் என்னங்கற இதே ஒன்ஸ்ன மறுபடி ஏன்னா இன்னொன்னு என்னன்னா ஷார்ட் டைம் நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணா நம்மளுக்கு அவ்ளோ சீக்கிரம் அது வீட்ல உட்கார்றது இல்ல நம்போ எவ்ளோக்கு எவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒரு லாங் டைம் ப்ராசஸா கத்துக்குறோமோ அது எப்பவுமே நம்மளுக்கு லைஃப் லாங் மறக்க மாட் டுக்குது ஆனா இது நானு டிரான்ஸ்பர் ஆகுறங்கற அசஸ் அவசரத்து அவுங்கள பண்ண சொன்ன சொன்னோ இல்லைங்களா அது அந்த மேம் சொல்லி குடுத்தது எனக்கு இப்போ மைண்ட்ல இல்ல ஆனா எனக்குன்னு ஒரு சுடியும் பிளவுஸும் தெச்சிக்கிட்டே
ஓகேங்க நல்லா தச்சிங்களா அந்த ஸ்டிச் பண்ணி அது நல்லாவே ஸ்டிச் பண்ணிருந்தீங்களா
ஸ்டிச் பண்ணிந்த நா சுடி போட்டிருந்தே
ஓ ஓ சேரி சேரிங்க
சேர் தெச்சி நானே சுடியும் போட்டிருந்தே பட் இப்ப ப்ராசஸ் மறந்துட்டே ஏன்னா இப்பவு நம்ம லேர்ன் பண்ணும்னா மறுபடி மெஷின் கையில வெச்சிக்கிட்டு லேர்ன் பண்ணாதா நம்மளுக் க்கு அது பெனிபிட்டா இருக்கு ஓகே சிஸ்டர் நவ் ரொம்ப நல்ல படியா போனது ஓகே நா உகிட்ட அப்றோ பேசுறே
ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட
ஓகேங்க தேங்க்யூ பாய்
ஓகே பாய்